நன்றாக இருக்கிறீங்களா
நன்றாக இருக்கிறேன் நீங்க நன்றாக இருக்கிறீர்களா
ஆ நன்றாகே இருக்கேன் சாப்ட்டாச்சா என்ன பண்ணிட் இருக்கீங்க
இனிமேல்தான் சாப்பிடனும்
என்ன சாப்பாடு உங்க வீட்டுல இன்னைக்கு
இங்கே இட்லி சாம்பார்
மிகவும் சிறப்பு தோழரே எனக்கும் இட்லி சாம்பார் என்ரால் மிகவும் பிடிக்கும்
ம் தோழி
சரி தோழரே சொல்லுங்கள் தோழரே எனக்கு அ தோழரே எனக்கு ஒரு சிறிய சந்தேகம்
சொல்லுங்கள்
அ எங்க அப்பா வந்து இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு வீட்டுல சும்மாதா இருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சிறிய மு தலீடுல வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கலான்னு நா ஒரு எண்ணத்துல இருக்கே
சரி
ஆ அது என்னன்னா ஒரு பொட்டிக்கட மாதிரி வை கலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு அத பத்தி உங்களுக்கு ஏதோ ஆலோச் சணை தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு பயனுள்ளதா இருக்கு
சரி தோழி ஒ கா கட்டத்தில் ஒரு பெட்டிகடைய அடகு நல்ல வருமானம் ஈட்டக்கூடியதா ஒன்னு அத வந்து எந்த பகுதியில் வைக்க வேண்டும் என்றால் மக்கள் லா ஒரு கூடும்பகு இன்னும் இல்லா திருவிளு முனைகளிலும் அது போன்ற இடங்களில் வைத்தால் நன்றாக இருக்கும் குறைந்தது இன்னைக்கி முதலீடானது அத மிக நார்மலா சொல்னோம்னா ஒரு ஒரு லட்ச ரூபா நாளும் தேவப்படும்
சரி தோழரே சொல்லுங்கள்
சொந்த கடயவே வைத்தால் நல்ல லாபம் மீட்டக்கூடிய தொழிலாக அமையும்
ம் அ சரி தோழறே இப்போ என்ன எனக்கு என்ன யோசனைனா அ ஏங்கிட அ அ ஏங்கிட்ட வந்து ஒரு முப்பதாயிரோ பண இருக்கு இந்த முப்பதாயிரத்த ப பணத்த வ ச்சு முதல்ல சிறிய சிறிய வ ஜாமான்கள எல்லா வாங்கி போட்டு ஆரம்பித்து பார்ப்போம் என ஒரு எண்ணம் இப்போதிக்கு நான் வந்து பெரிய அளவில் ஆ கடை சொல்லவில்லை ஒரு சிறிய கடைதான் சொல்கிறேன் ஆ எங்கள் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு இடம் எடுக்கிறது அதற்கு வந்து மாதம் இரண்டாயிரம் வாடகை கேட்கிறார்கள் அட்வான்ஸ்ஸு பத்தாயிரோ அப்டின்னு குடுத்தா போது அப்டின்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அவுங்களோட கடைதா அது சும்மாதா பூட்டி போட்டு கெடக்கு அனால நீங்க அத பயன்படுத்திக் கொள்ளு கள் அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆ எனக்கு அதே யோசனையா இருக்கு என் கணவரிடம் கேட்டேன் நா பார்ப்போம் என்று சொன்னார் இதுவரையும் எந்த பதிலும் இல்லை அதனா வெயிட் செய்து கொண்டிருக்கிறேன் ஆ பார்ப்போம் இப்ப என்ன பண்ணலா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா அந்த கடைய ஒரு பத்தாயிரோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த கடையை நம்ம பொடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற இருபதாயிரத்துக்கு பொரு கள வாங்கி போடுவோ வாங்கி போட்டு எப் படி வியாபார நடக்குது அப்படின்னு பாக்கலாம்னு நினைக்கிறே ஏன்னா அதுல வந்து முன்னாடியே ஒரு மளிகை கட தா இருந்துச்சு ஒரு பெட்டி கட தா இருந்துச்சு அத துனால அதுல அந்த ராக்கு அதெல்லா சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே அங்கேயே இருக்கு நம்ம புதுசா நம்ம எதுவு செய்யணு அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதா யோசனையா இருக்கு இதுக்கு நம்ம பொருள் ட்கள் எல்லா வாங்கனம்னா எங்க வில கம்மியா இருக்கு அத பத்தி உங்களுக்கு எதுவு தெரியுமா
பீப்பிள் லா சொல்லி தற்பொழுது கடைத்தரையில் உள்ள ஹோல்சேல் கடைகள் இதை வாங்க வேண்டு ஒரு பெட்டிக்கடையாக இருக்கு என்றால் ஒரு வேறைய சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்ச சரி எப்படி சொல் றது அது ஒரு ஷாம்பூ ஷோப்பு பேஸ் வகைகள் இந்த மாதிரி ஒரு இது அதே போன்று சிறு சிறு பொருட்கள் வாங்கி வைத்தாலே அல்லக ஓடு தேவைப்பட்டால் நம்ம மளிகை பொருட்களையு சாதில் சேர்த்து கொலா
ஹிப்பி
அது மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம கடத்தருவியல் போனால் அது ஹோல்சேல் அதாவது மொத்த வியாபார என்று சொல்லக்கூடிய கடைகள் நிறைய இருக்கிறது அங்க வாங்கினோ என்றால் அது நமக்கு ஒரு மிக பயனுள்ளதாக இருக்கு ஒரு லாபம் நல்ல அளவுக்கு கிடைக்கணு அந்த பொருட்களளை அங்க பர்ச்சேஸ் செய்ய வேண்டும் ஒரு கடையில் ம ட்டு வாங்க முடியாது நிறைய கடைகள் கலந்துதான் வாங்க வேண்டு அதன் தகுந்த மாதிரி பொருட்களும் தகுந்த மாரி விலைகளு இரு வாங்கி வந்து விற்பனை செய்ய
உஹ சரித் தோழரே இப்ப எவ்வளவு ஒரு லாபம் வைத்து விற்கலாம் ஒரு கடையை இப்ப நம்ம ஆர ம்பிச்சோன்னா அதுல வந்து இப்ப இவ்வளவுக்கு நம்ம ஒரு இருபதாயிரத்துக்கு நம்ம பொருட்கள வந்து விற்ப படிக்கு நம்ம எடுக்கிறோ இல்லையா அத எடுத்தோம்னா நம்ம வந் அதுல ஒரு மாதத்திற்கு இவ்வளவு தன்னு ஒரு நம்ம என் பண்ணுவோ இல்லையா அது எவ்ளவு வரு நமக்கு
பொதுவாக எல்லா கடைகளிலு பொதுவாக அனைத்து கடைகளிலு குறைந்தது இருபது பர்சன்டேஜ் லாப இல்லாமல் செய்வது கிடையாது உ நம்ம மாரி இப்ப செய்யு பொழுது இப்ப சாதாரண பெட்டிக்கடை மட்டு இருந்தால் நம்ம நார்மலாக அதை விற்றுக் கொள்ளலா எது வெண்ணலும் செய்து கொள்ளலா தற்போது அதில் வந்து மளிகை சாமான்கள் போன்றவற்றகளை சேர்த்தோ என்றால் மத்த கடைய இருபது பெர்சன்டேஜ் இருந்தா நம்ம மினிமம் ஒரு பதிஞ்சுபார்சன்டேஜ் வைத்து விற்பனை செய்தால் ஓரளவு நன்றாக இருக்கு ஏனென்று சொன்னீங்கள் என்றால் எல்லா கடைகளையு ஒரு பருப்பு சாதாரமாக ஒரு நூத்தி முப்பது ரூபா விலை என்றால் நம்ம கடைக்கு வரும் பொழுது அது நூத்தி இருபத்தி ஐந்து தாக இருக்கு இப்பொழுது வாங்கி செல்லும் வாடிக் யாளர்களுக்கு அது மிக ஒரு பயன் உள்ளதாக இருக்கு அவர்களு போய் இன்னு நாலு பேருக்கு சொல்வார்கள் நமக்கு பதினஞ்சு பர்சன்டேஜு ஐந்து பர்சன்டேஜு குறைதே தகுத்து மத்தபடி வியாபார நாளைக்கு பெ ருகி அந்த ஐந்து பர்சன்டேஜுக்கு நிகராக நமக்கு லாக லாபம் ஈட்டி தரும் வ அ வ எப்பொழுதுமே ஒ ரு தொழில் செய்யு பொழுது எடுத்த உடனே நமது லாபத்தை அதிகமாக வைத்துக் கொள்ள கூடாது முதல் ஒரு ஆறு மாதங்கள் நம்ம குறைத்து மதிப்பீட்டு வைத்து வியாபார செய்ய வேண்டு
அது மக்களிடையே சென்றடைந்து நால பின்ன அதுதா ஒரு பெரிய வியாபாரமாக இருக்கு அப்பொழுது நம்ம சம்பாதித்து கொள்ளலா இது என்னோட ஒரு கருத்து
சரி தோழரே இதற்கு இப்ப நம்ம பொட்டிக்கட வக்கிறோனு நம்ம சொல்றோ இல்லை யா அத வந்து நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணு அ இல்ல நம்ப அ மக் களுக்கு தெரியப்படுத்தணு ஏனா வியாபாரோ நடக்கனுனா அப்ப இங்க ஒரு கடை இருக்கு அப்டிங்கறத தெரியப்படு த்தனுனா என்ன பண்ணலா என்ன என்ன பண்ணுனா அ கட நல்லா ரீச் ஆகு
ப ப தற்பொழுது பெட்டி கடை என்றால் விளம்பரம் எதுவும் தேவையில்லை ஏனா அது ஒரு ஒரு நார்மலான பொருட்கள் விற்பனையகம் தான் இதே ஒரு மள்ளிகை கடை கலந்துருந்தால் ஒரு எப்பிடி சொல்லுவது ஒரு மத்தபடி தெரிந்து கொள்ளும் வரை ஒரு ஐந்து பொருள் முக்கியமான பொருட்களை எடுத்து அதை வந்து ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் மாரி தயார் செய்து அனுப்பி விடலாம் வீடு வீடாக இப்ப எப்படி சொல்றேனாக்கா அத்தியாவசிய பொருளானது ஒரு குடும்பத்திற்கு தேவையானது ஒரு கடுகு மிளகு சோம்பு ஜீரகம் வெந்தயம் துவரம் பருப்பு பாசிப்பருப்பு இத போட் இந்த வகைகள் ஒரு இய ஒரு குறிப்பிட்ட ஜாமான்களை எடுத்து விலை நிர்ணயம் செய்து ஒரு கிலோ இவ்ள இது அப்டிங்கிற மாரி அச்சிட்டு அத வந் து அனுப்புனம்னாக்கா வந் து அத கண்டிப்பா வாங்குவாங்க ஏனா இந்த கல், மெளகு, சோம்பு ஜீரக வெந்தய எல்லா ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிலோ வாங்கி வச்சாங்கனா ஒரு வருடத்துக்கே வரும் அளவுக்கு தேவையான பொருட்கள் அது உங்களுக்கே தெரியு இந்த ரோட்ல வண்டி எல்லா போது படி கணக் குல அதுலலா நறைய பேரு விரும்பி வாங்கறாங் க அதெலா ஒரு தரமற்ற பொருளா இருக்கு அவ தருணமா தரமாவு விலை குறைவாவு கொ ஞ்ச குடுத்தோ அப்டினாக்கா அது கொஞ்சோ நல்லா நாம ஒரு அடுத்த முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும் நமது தொழிலை
அது ஒரு நல்ல ஒரு யுத்தியாக கருதுகின்றேன் நான் மற்றபடி வேற பெரும் செலவு எதும் செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்ல நம்ம அந்த பிட் நோட்டீஸ் அடிச்சு நம்ம அந்த தெருக்கள் பேப்பர் போதுல பேப்பர் நியூஸ் பேப்பர் அவங்கள்ட்ட குடுத்தோனா அது உள்ள வச்சு அனுப்பி வுடுவாங்க அது ஒரு நல்ல ரீ ச்சாகுங்கறது நா என்னோட கணிப்பு
கண்டிப்பாக தோழரே இப்பொழுது நம்ம ஒரு பெட்டி கட வெக்கிறோனா இப்பந்த நம்ம விள ம்பரப்படுத்துறோ நம்மளோட கடைய விளம்பரப்படுத்துறோனா நம்ப பெட்டி கட வெக்கிறோ இல்லையா அந்த கடைய சுத்தி உள்ள மக்களுக்கு மட்டு நம்ம விளம்பரப்படுத்துனா போதுமா இல்ல மற்ற யாரு க்கு விளம்பரப்படுத்துனா அது நமக்கு எது லாபம் இருக்குமா
ஆ நம்ம கடைய சுற்றி என்பது அது ஒரு தவறு நம்ம கடைய சுற்றி ங்ற கெடையாது ஒரு பகுதி முழுவதுமாக நம்ம கடை இருக்கறது வந்து தெரிய வரணு அவுங்க பர்ச்சேஸ் பண்ண வராங்க வர்லங்கிறதுலா அப்பற ரெண்டாவது மக்களோட மனநிலை என்னனு கேட்டிங்கனா இன்னைக்கு ஒரு புதுக் கட தொறந்துருக்காங்கனா ஜஸ்ட்டு போய் வாங்கி ட்டு வருவோ கொஞ்சோ அப்டின் சொல்லி விரும்பி வருவாங்க அது பெண்களோட ஒரு மனநிலை வச்சுக்குங்க அவுங்க கண்டிப்பா நம் ம கடைய நோக்கி வருவாங்க வரப்ப அவுங்க வாங்கிட்ருப்பாங்க எத்தன வருஷமா வருஷ கணக்குல ஒரு கடைய நோக்கிதா அவுங்க வாங்குவாங்க மளிக சாமானுன்றது நம்ம கடைக்கு வந்து வாங்குறப்போ ஒரு கால் கிலோ பருப்பு வாங்குறாங்க அப்டினாக்க நம்ம கடையில ஒரு அறுவொருவா அப்டினா போய் கண்டிப்பா பாப்பாங்க அவு உங்க கடையில வாங்குற ரேட்டோட பாப்பாங்க அங்க அறுவத்தஞ்சுருவா இருக்கு அப்ப என்ன அறுவத்தஞ்சுருவா நம்ம இவ்ளோ நாளா வாங்கிட்ருந்தோமே இந்த கடை புதுசா இப்ப ஆரம்பிச்ச கடைல அறுவொருவா இருக்கே அப்டின் சொல்லி இன்னு ரெண்டு மூணு ஜாமா வாங்குவாங்க வாங்கி பாத்தா அதுல ஒரு டிஃப்ரன்ஸ் இருந்துது அப்டினாக்கா தொடர்ச்சியா நம்மல்ட்ட வாங்க வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நம்ம கொஞ்சோ ஒரு ஏ பகுதியில வக்கிறோன்னா ஓரளவு முழுமையா எல்லாருக்கு தெரியப்படுத்தணு நம்ம கடைய ஆமா
கண்டிப்பாக தோழரே நம்ம வந்து வெர ஆ வெலைகளை வந்து குறைச்சி மதிப்பிட்றது மட் மட்டு இல்லாம பொருள்களையு வந்து நல்லா தரமான பொருள்களா குடுத்தா கண்டிப்பா நம் நம்மளைய நோக்கி ம மக்கள் வருவார்கள் என்பது இப்ப நீங்க சொன்னது மூலையமா தெரிஞ்சுக்கிட்ட தோழரே எனக்கு வந்து நீங்க இப்ப பேசனதுல இருந்து எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது எனக்கு இந்த புதிய தொழில் தொடங்குவதற்கான ஐடியாக்கள் நன்றாக கொடுத்தீர்கள் மிகவும் நன்றி இதை நான் தொடர்ந்து ஃபாலோ செய்து தொழில் தொடங்குறே நன்றி தோழரே
நன்றி தோழி நன்றி நன்றி